ஹலோ ஹலோ ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குதா
ஆ கேக்குது எங்க இருந்து பேசுறீங்க
வீட்டுல இருந்தா பேசுறே
வீட்டுல இருந்துதா பேசுறீங்க எந்த ஊரு நீங்க
மந்த ஊரா கன்னியாகுமரி நீங்க
கன்னியாகுமாரியா ஓகே நா கள்ளக்குறிச்சி என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா
நா வந்து படிக்றே நீங்க
ஆ நானு படிச்சுட்டுதா இருக்கே
ஓகே ஓகே
அப்பறோ வாழ்க்கைல்லா எப்டி போகுது
வாழ்த்த போகுது எதோ எங்க எல்லாமோ சுத்தி சுத்தி போது உங்க வாழ்க்க எப்டி போகுது
வாழ்க்கை எதோ அதே தா
என்னது
இல்லயே எங்க போதுன் தெரில நானு கூட சேந்து போய்ட்ருக்கே வாழ்க்க வாழ்க்க அக்கா எங்கேயோ போகுது அது எங்க போகுதுன்னு தெர்ல
ஓ யாரு லவ்வர்ல்ல இருக்காங்க போல அதா அவுங்க பின்னாடி பொய்ட்டு இருக்காள்க
இல்ல இல்ல இல்ல அதெல்லா நமக்கு செட் ஆகாது அப்றோ ஒங்களுக் எக்ஸாம்ல்லா முடிஞ்சா
ஆ முடுங்சுது தோழா
ஆ எப்போ முடி சிங் எனக்கு இன்னு முடியல இருவதாந் தேதி எக்ஸாம் இருக்கு அ படிச்சுட்ருக்கோ
எனக்கு எப்போ முடிஞ்சு எனக்கு மே ட்வெண்ட்டி டூ முடிஞ்சு நெக்ஸ்ட் செம்மெ ஸ்டார்ட் ஆயிடுச்சு
ஓ
ம் ஓ அப்புறம் சொல்லுங்க சாப்டாச்சா இரவு உணவு முடிந்ததா
ஆ முடிஞ்சு முடிஞ்சு எ ஃப்ரெண்டு வந்து புரோட்டா சாப் மேம் அப்டி சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டான் அதனால நா என்ன பண்ணே வண்டிய எத்துனு நேரா புரோட்டா கடைக்கு போயிட்டு புரோட்டா அப்றமா தந்தூரி அப்றமா வந்து சவர்மாலா வாங்கிட்டு வந்ட்டே வந்து போட்டோ எடுத்து அவனுக்கு எடுத்து அன்ப்ச்சு விட்டே
யப்பா அவள பெரிய வயிரா என்ன தோழா அவ்ளோ தெரியாது
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து இப்பல்லா ஒரு ட்டாய் சாப்ட்டோ ஹண்ட்ரட் ருபீஸ் டைரிமில்க் சோ சாப்பாடு முடிஞ் ஆமா அது சாப்ட்டா வயிருப்பு சாப்பாடு முடிஞ்
ஆ
ம் ஆ சொல்லுங்க தோழா அப்புறோ
அப்றோ என்ன பண்றீங்க
என்னா நடந்துட்டே பேசிட்டுருக்கே உங்ககிட்ட நீங்க
சிஸ்டர் எங்க நடந்து ஊடுறீங்க
வீட்டுக்குள்ளயே நடக்க வேண்டியதா வேற எங்க வீடு போவே
ஆ அப்பறோ எல்லா எப்படி இருக்காங்க
வீட்டுல எல்லாரு நல்லாருக்காங்க இப்ப வந்து எல்ல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சோ அங்க போயிருக்காங்க எல்லாரு
ஆ
அ அ எப்டி சொல்றதுக்கு அந்த ஆன்ட்டி வந்து அந்த ச அந்த ஆன்ட்டிக்கு வந்து ந அந்த ஆன்ட்டியோட பொண்ணுக்கு நாளைக்கு மேரேஜு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நானே கல்யாணோ குமார்னிங் பட் அந்த ஆன்டி க்கு ஒன் வீக் மின்னாடி அட்டாக் வந்துடுச்சு இன்னைக்கி ம எறந்து வந்துட்டாங்க நேத்தே கல்யாணம் வச்சு முடிச்சுட்டாங்ளா பட்
ஆ
நா இன்னிக்கு மறிச்சுட்டாங்க நாளைக்கு கல்யாணம் நடக்க நேரோ இவங்கள வந்து அடக்க போறாங்க
ஓ
சோ எல்லாரு அங்க போயிட்டாங்க
ஓக்கிய
உங்க வீட்ல எப்டி இருக்காங்க அம்மா அப்பா
ஆ எல்லா நல்லா இருக்காங்க பக்கத்து வீட்ல வந்து ஏதோ இது அது பேரு என்னா ஐய்யய்யோ வளைகாப்பு போல அதனால எங்க அம்மா வந்து அ அந்த வலைகாப்புக்கு சீர் செய்வாங்கல்ல அதனால எங்க பக்கத்து வீட்டுக்காரங்கன்றதுனால எங்க அம்மாவ ஹெல்ப் எங்கம்மா போய்
ம் நீங்க போலயா வளகாப்பு பாக்க
வளைகாப்பு இல்ல வளகாப்புக்கு வந்து அந்த முன்னாடி நாள் வந்து இங்க வந்து செய்வாங்கல்ல
என்ன செய்வாங்க
அது இந்த சீர் லைக் காலையில எடுத்துட்டு போயிட்டு எல்லாரு வீட்டுலயு குடுப்பாங்கல்ல தோச அப்புறோமா புளி சாதோ எல்லா குடுப்பாங்கலே
ஐ டோன்ட் நோ எங்களுக்கு அப்டி பண்ணதில்ல
அத அதுக்காக வந்து இப்ப செஞ்சுக்கிட்ருக்காங்க நாளைக்கு வந்து ஃபுல்லா வந்து எல்லா வீட்டுக்கு கொடுப்பாங்க சும்மா கொஞ்சோண்டு புளி சாதோ அப்புறமா வந்து ரெண்டு தோச அந்த மாரி கொடுப்பாங்க
ஓகே ஓகே எங்க எனக்
போயிட்டு சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நா வந்து சேரி இந்த மாரி கடையில போய் வாங்கி சாப்பட போறன்னு சொல்ட்டு வாங்கி வந்து சாப்டோ வாங்கி வாங்க போயிட்டே வாங்கி இப்பதா வந்தே வந்து சாப்ட்டு ஆமா
பாக்கமா பெரிய பானதா போல நிறய திங்ஸ் வெக்கலாமா
ஆ வெக்கலா வெக்கலா
ஓகே நாளைக்கு நா புது திங்ஸ் கொரியர் போட்டு விடுரா அது உள்ள வச்சுக்கோங்க
ஆ ஓகே டான்
ஓகே அப்பற சொல்லுங்க
ஆ
ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க அடுத்து சொல்லுங்க
தட்டிக்கிட்ட இருக்கானுக என்கூட உங்கத்துகிட்டு
ஓ நீங்க எந்த மாரி கேம்ஸ் விளையாடுவீங்க எப்டி விளையாடுவீங்க எதில விளையாடுவீங்க
நா வந்து பிசில தா விளாடுவே லேப்டாப்ல விளாடுவவே கேமு
ஓகே
நா கேமோ ஆடுவ இந்த கேமா அந்த கேம் கிட கரண்ட் போனலு உட்காந்து நைட்டு பகலு விடிய பகலு ஆடிட்டு இருப்பே
ஓகே
நம்பள கோட்ட விட்ருவே எங்கேம் ஆடிக்கிட்டு
ம் எப்டி எப்டி எப்டி சொல்ல விக்டரியா லூசரா
ஆ லூசர் தா லூசர் தா எல்லா மேட்ச எல்லா ஜெயிக்க முடியாதுல்ல
ஓ
சேரி உங்க வீட்ல ரீசன்டா நடந்த சண்ட சண்டைய சொல்லுங்க என்ன சண்ட நடந்துச்சு
ரீசண்டா மீன்ஸ் இன்னிக்கு ஈவினிங் தா என்னோட பாட்டிக்கு என்னோட அம்மாவுக்கு சண்ட
என்ன சண்ட
என்ன சண்டனா எங்க பாட்டி எப்வு வந்து சண்ட போடுறாளு சோ இன்னிக்கு மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க போல லைக் சிக்ஸ் ஓ கிளாக் ஏன்ச்ருக்காங்க என்னோட அப்பா தூங்கி கிடந்திருக்காங்க தென் நாங்க நா வந்து காலேஜ் போயி்ட்டே என் தம்பி ஸ்கூல் போயிட்டா தென் அப்பா வந்து டென் தேட்டிக்கு ஏன்ஞ்சு டி குடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்களா அப்பற வந்து ஆரம்பிச்சிருக்காங்க என்னோட துணிய தா என்னோட காசத்தா என்னோட குரான் லைக் குரான்னு சொல்லுவாங்கல்ல அதத்தா அப்டின்னு சொல்லி சண்ட போட்ருக்காங்க எங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க லைக் ப்ரெஷர் இருந்தன்னு ரொம்ப திட்டுருவே சொல்லிட்டு உள்ள கிச்சன் டோர் போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கூ ரூ டோக்கு ரூமுக்குள்ள வந்த டோர் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ப பட் சண்ட போட்டே இருந்திருக்காங்க இதெலா சண்ட போட்டே இருந்திருக்காங்க ஆனாலு உள்ள வந்து அப்பறோ தென் அப்பா மதியோ சாப்புட வந்ததுக்கப்பறோ அமைதியா உக்காந்துட்டாங்களா ஒண்ணுமே பண்ணாத்த மாரி திரும்ப போனதுக்கப்றோ மறுபடியு ஆரம்பிச்சிருக்காங்க அப்டியே ஈவினிங் வரைக் வந்ததுக்கப்றோ ஃபோர் தேட்டிக்கு நா வீட்டுக்கு வந்துட்டே பஸ்ல தா வருவே வீட் வீட்டுக்கு வந்து ஏறுனதுக்கப்றோ பேக கழட்டி வச்சொனே எங்க அம்மா சொல்லல ஏன்ட்ட நா வந்து ரொம்ப வந்து கோவப்படுவே சொல்லிட்டு ஃபர்ஸ்டு ஏன்ட சொல்லல ஏன்ட சொல்லுவாங்க போய் டிரெஸ்ஸ மாத்திட்டு வா அப்டின் சொல்லி அனுப்பி விட்டாங்க நா என்ன பண்ணேன் டிரெஸ்ஸ மாத் தல டிரெஸெல்லா எடுத்துவச் இங்க ஹால் பக்கோ வாரே இங்க சண்ட என்னன் கேட்டா எங்க பாட்டி எங்க அம்மாவா திட்டிர்க்காங்க சாபோ போட்ருக்காங்க நெறயா பண் அ நீ வந்து நாசமா போவ ஓ வாய் அழுகிப் போகுன் சொல்லி திட்டிருக்காங்க நா வந்து என்ன பண்ணிட்டே ஓவர் ப்ரெ எனக்கு வந்து ஆல்ரெடி காலேஜில வந்து பஸ்ஸுர்க் ரொம்ப இதாயி கஷ்டப்பட்டு வந்துருக்கே வீட்ல இப்டி எங்க பாட்டி திட்டனாங்க தெரிஞ்சோடனே கேட்டே கேள்வி எதுக் கு இப்டி திட்றீங்க அப்பிடின் கேட்டோனே ஏன்ட சண்ட போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்கிட்ட நீ என்ன அடிக்கிற நீ அடிக்கிறன்னா கையே வக்கல அடிக்கிறே அடிக்கிறேன் கத்துறாங்க நா சொன்னே நா அடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க பேசாம உக்காந்துக்கோங்க சொன்னா கேக்க மாட்டாங்க திட் தி திட்டிட்டே இருந்தாங்க அப்பறோ நா என்ன பண்ணே எனக்கு வந்து கோட்டெல்லா போட்ருக்கது மேல இருந்து யூனிஃபார்ம் வேறையா சோ ட்ரெஸ் மாத் டாப் மட்டு மாத்திட்டு வீட்டுக்கு வாரே அப்பாவு அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க உண்டு அவங்களையு கூட்டு வந்துட் டு பேசுறாங்க அவங்கட்ட சொல்றாங்க இந்த பாட்டி என்ன இவ கொடும படுத்றாங்க இவங்கம்மா கொடும படுத்றாங்க சொல்லிட்டாங்க
ஆ
எங்க அம்மா வந்து லைக் எங்கம்மா அவ்வளோ பாக்குறாங்க சாப்பா கோவமா இருந்தாலு சாப்பாடு குடுப்பாங்க தண்ணி குடுப்பாங்க பட் வந்து அது பண்ணாம ரொம்ப கத்துனாங்க எ அவங்களு சொல்றாங்க தா ராளமா என்ன இவ கொடுமப்படுத்திகிட்ருக்கா இவ என்ன அடிச்சானு எங்க அப்பா கேட் டே இருந்தாங்க அதுக்கப்பறோ போனதுக்கப்றோ கேட்டா யாரு கொடுமபடுத்துறான் கேட்டா என்ன சொல்றாங்க பேட் வேர்ட்ஸ் போட்டு திட்டிட்டாங்க என்ன தென் எனக் டென்ஷன் ஆயி சண்ட போட்டுட்டே இருந்தே நா சொன்னே தயவு செய்து வீட்டவுட் டு வெளிய போங்கன் சொல்லி வீட்டு டோர ஓபன் பண்ணிட்டே வீட்டு டோர ஓபன் பண்ணி லைக் காம்பௌன்ட் வீடு மேல்டோர் ஓப்பன் பண்ணி எல்லா டோரையு ஓப்பன் பண்ணி விட்டே வீட்ட விட்டு எறங்கி போயிட்டாங்க நா அப்டியே சண்ட போய் போய் போய் இப்பனா அப்பா வந்து அவங்களோட தங்கச்சி கிட்ட பேசி லைக் கேரளா அவங்க தங்கச்சி கேரளாக் அனுப்புறதுக்கு பேசி முடிச்சிருக்காங்க
ஆ
இன்னூ இவங்கள நாளைக்கி கேரளா பார்சல் பண்ணி அனுப்புரோ
நாளைக்கி கேரளா போறீங்களா
நாங்க போல எனக்கு இன்னைக்குதா மூணாத் ரெண்டா நாள் செகேண்டு காலேஜே பொயிருக்கே இல்ல லீவ் போட முடியுமா அவங்கள மட்டு அனுப்பி விட்றதா ஆட்டோல இல்ல கார்ல
ஆ
அப்பா செம்ம பிரஷர் எனக்கு தலவலி இன்னக்கி ஃபுல்லா எங்க அம்மா வந்து போகும்போது சொல்லிட்டு போறாங்க சண்ட போடாத உனக்கு ஏதுவு ஆயி கிரு நீ காதுலு ஏர்பா்ட்ஸ் வச்சுட்டு பேசாம இருன் சொல்லிட்டு போறாங்க
ஐய்யயோ இப்ப எங்க போறாங்க எல்லாரு எங்க போயிட்டாங்க வீட்டுல
சொன்னல்ல ஒருத்தவுங்க எறந்துட்டாங்கன்னு லைக் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவுங்க நாளைக்கே மேரேஜ் அப்டி சொல்ற அந்த இதெல்லா இருக் ஆ
நீங்க போலயா
நானா நா அதுக்கு ரொம்பல்லா கூட்டு போக மாட்டாங்க அந்த இதுக்கு
ம்
நா வீட்ல இருக்கே அதா சொல்லிட்டு போனாங்க ஆல்ரெடி எனக்கு தலவலி கண்ணு வலி சேர்ந்துருக்குதா கூட கொஞ்சோ கோவப்பட்டு நீ என்னத்த பண்ணிராதமான் சொல்லிட்டு ஏர்பாடு சொவின் சொல்லிட்டு போயிட்டாங்க
ஓகே ஓகே
ம் உங்க வீட்ல என்னாச்சு இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணீங்க
இன்னக்கி என்ன ஒர்க் பண்ண எங்க அம்மா வந்து டிரான்ஸ்ஃபர் செடு டிரான்ஸஃபர் ஆர்டர் வந்து அப்ளை பண்ணு அப்டின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் ஆ்டர் அப்ளை பண்ணு சொன்னாங்க நானு போயிட்டு உக்காந்து கொஞ்நேரோ நோண்டிட்டு இருந்த அப்புறமா கெடச்சுச்சி எந்த எடத்துல அப்ளே பண்ணுன்னு சொல்லி பாத்துட் டு அப்புறமா போயிட்டு அப்ளை பண்ணிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதான்னு பாத்துட்டு அப்புறமா அத பாத்துட்டு செக் பண்ணி வெரிஃபைவ் பண்ணிட்டு அப்ளே குடுத்துட்டு வந்தே
ம் இவ்ளோ நேரோ ஓகே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது மீண்டும் ஒரு முறை கால் பண்ணி பேசலா நன்றி வணக்க